ஹலோ ஹலோ செரி இன்னிக்கி அங்க வேல இருக்குடா ஓ ஃபோன்ல இருந்து கால் பண்ண சொன்ன
ஏ ஃபோன்ல கால் போ மாட்டேங்
லவுட் ஸ்பீக்கர்ல இருக்குங்க அந்த ஃபோன்ல இருந்து எப்டி கால் பண்ண
நம்ப ஃபோன்ல வச்சிருக்கே
ஆனா டாஸ்க் இல்லயே அவங்க கால் பண்ணிட்ட விசக்கா புரியல
அதுவு பண்ணிட்ட
அவ கால் பண்ணிட்டு எப்ப ஓ அப்ப அவங்களுக்கு நம்பர் அனுப்சுட்டு இருந்தியா ஓ செரி செரி அப்பா தா வந்து காசு தர போய் சேர் சேரி ஓ போன்ல ஆப் குள்ள இது பிளே ஸ்டோருக்குள்ள போய் அப்டேட் பண்ணு
பண்ணிட்ட பண்ணிட்ட
சர் சேர் சேரி
சாப்ட்டியா
ஆ நல்லா சாப்ட்டு ஒக்காந்துருக்க
என்ன சாப்ட
சிக்கன் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாவ அவனுங்க நானு ரூ செம்மையா ஃபுல்லா சாப்ட்டு
ம்
ஸ்காந்து இருக்கே
அ
இன்னைக்கி நேத்துக்கு நவீன் ஒரு மணிக்கு வந்தோமா
ம்
அங்கேர்ந்து இங்க ஸ்டெய்ட் பஸ் புக் பண்ணிட்ட ஒரு டிக்கெட்டு அ அனுச்சி என் எழுநூத்தி அம்பது ரூவா வந்துச்சு புக் பண்ணி அண்ண புக் பண்ணி வுட்டாங்க வந்துட்டோ வந்துட்டு கால் பண்ணாங்க இது பஸ்ல வந்துட்டு இருந்தோ ஆத்துக்கு வரதுக்கு முன்னாடி கால் பண்ணி ஸ்டாப்பிங் ஆகப் போறோ நாங்க ஆத் ஆத்தூர் தா இது பைபாஸ்லே போகு ஆத்தூருக்கு முன்னாடி ஆ இறக்கட்டுமா ஆத்தூர் தன்னாடி இறக்கி விட்டுமான்னு கேட்டாங்க முன்னாடியே இறக்கி விடுங்கன்னா ஸ்டாப்பிங் எங்கேயுமே இல்ல பஸ் எங்க நிக் இருக்கன்னு தெரில அதுக்கப்புறோ இயர் டூ பி பக்கத்துல போய் நின்னே நின்னிட்டு இறங்கிட்டு பஸ்சு ரெண்டு பஸ்சு கிராஸ் ஆச்சு ஆனா ஸ்லோ பண்ணுனாங்க நிறுத்தல அதனால நாங்க ஏற்ல அதுக்கப்புறோ பக்கத்துல ஒரு ஆட்டோ வந்து ஏழ்நூறு ரூபான்னாங்க அதுக்கப்புறோ செரி ஆட்டோலயே ஏறிட்டு எங்க வீட்டுக்கு ஒரு மணிக்கு வந்துட்டோ
ஆ
வந்துட்டு ஆ பி பாத் இறங்கும் போது பாத்தா பின்னாடி ஒரு பஸ் வந்திருக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அந்த பஸ் பஸ் வந்துருகலானு தோணுச்சு ஆனா அந்த பஸ் நின்னாதான்னு தெர்ல அதுக்கப்புறோ வீட்டுக்கு வந்துட்டு ஆ புரோட்டோ இதுமாரி இட்லி வாங்கி வைக்கிறேன் தோச வாங்கி வைக்கிறேன் நாங்க தோச வாங்கி வச்சா நல்லா இருக்காது இட்லினாலு தெரியு சூடு போயிரு இட்லி அதுவு இல்லாம இல்லன்டாங்க சப்பாத்தி இருந்தா வாங்கி வைக்க சொன்னே ரெண்டுதா இருக்குன்னாங்க அந்த கடையில செரி மைதிலி மெஸ் போய் புரோட்டா வாச்சு வாங்கு அப்டின்னு சொல்லி புரோட்டா வாங்கி வச்சிந்தாங்க நைட்டு புரோட்டா சாப்ட்டு துங்கிட்டே தூங்கிட்டு காலையில ஆறு மணிக்கு எந்திச்சு பாத்துட்டு அப்புறமா தூங்கிட்டு தூக்கத்துலே இருந்தே அப்டியே தூங்கிட்டே அப்புறோமோ ஒன்பது மணிக்கு மேல எந்துருச்சேன்னு நெனைக்கிறே எப்டியோ எந்துருச்சே எந்திருச்சுட்டு ம் பால் குடிச்சுட்டு அதுக்கப்புறோ கொஞ்ச நேரோ கழிச்சு விக்கி எந்திரிச்சோ அவ எந்திரிச்சிருக்கு அப்புறோ வீட கொஞ்சோ கிளீன் பண்ணோ மேல செல்ப்ல இருக்க நோட்லா
ஏதாது குடுத்துட்டு போனியா
ம் ஆமா ஆமா அப்டி இல்ல அவ கோயம்புத்தூர்லயே இருக்கறே நா
ஆ
விக்கி கோயம்புத்தூர்லயே இருக்கறேன்னா செரி வாடா எங்க வீட்டுக்கு போகலா எங்க நாங்களு வீடு ஷிஃப்ட் பண்றோ வா கொஞ்சோ ஹெல் பண்ணுவா அப்டின்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துட்டோ இல்லனா கேட்டா ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது முந்தாநேத்து மாஸ்க் போட்டேன்ல காலுக்கு
ஆமா
நல்லா கால் முரிஞ்சு நிக்கிது
நல்லா இருக்கா இப்ப
ஒன் வீக் ஆகு இதாக இந்த ஃபெவிகால் போட்ட காஞ்சோ உப்ப இது மாரி இது உரிஞ்சிட்டு வரும்ல அந்த மாரி வரு
ம்
இப்போ கா பாதி கால் சொரி புடிச்ச மாதிரிதா சுத்திட்டு
சோ சோ
இன்னு ரெண்டு மூணு நாளும் ஃபுல்லா உறிஞ்சிரு நம்பளா பிக்க கூடாதா
சரி சரி
நம்மளா பிச்சா ஒரு ரத்தோ புண்ணாயிடு இருக்கே நாளைக்கு கோயில் போலாங்கிறாங்க
ஹலோ
ம்
விக்கி அங்கேயே கோயம்பத்தூர்லயே இருக்கறண்ணா
ச
மூணு மூணு நாள் லீவுக்கு போலன்னா ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது
யாரு கால் பண்றா
சேரி சேரி
நா முன்ன கால் பண்ணிருந்த முக்கால் மட்டு
அவ அங்கேயே இருக்கறதா
ரவுண்ட்ஸ்
அஹ்
ம்
ஏ அங்க இருக்கேன்னாங்க
ம் ம் தெரில அத அவன்டதா கேட்கணு
அதுல்லா கேக்மாட்டிங்களா
எதோ எப்ப இப்ப நா பேசிட்ட கப்றோ ஒன்ட்ட பேசன அப்றோ கால் பண்ணியா
அ
என்னா சொன்னா
காலேஜ் விசாரிச்சி சொல்ல சொன்ன இப்பதா ட்ரிம் பண்ணி இப்பதா ட்ரிம் பண்ணிட்டு வந்தானா அதென்ன ஆ
அவ தாடி வச்சி இப்பதா காட்டு மாசு மாரி இருந்தா எதோ தேவதாஸ் மாரி இருந்தா அ
ஃபோட்டோ எடுத்திருக்கலால ஸ்டோரிக்கு வச்சிருப்ப போ
ஃபோட்டாவா நா எடுக்கல
ஏன்டா இப்டி பண்ற நா ஸ்டோரி வச்சிருப்பல பர்த்டே வருதுல ஏ ஆமா டொன் டிஎய்ட்தா அவ பர்த்டே எதாது வாங்கி குடு அவனுக்கு ஆமா
எதோ வாங்கி குட்றா இப்ப சொல்ற இதுக்குமேல நா அங்க போ மாட்டனே
கால்ல போவல்ல
காலையிலயா கால்ல அவ கூப்ட்டா வரமாட்டா நாங்களே இப்ப அவன எப்டி கஷ்டப்பட்டு கவலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நா சொல்லி வேர
நீ எங்கன் சொல் நான் வரவைக்கறேன்
சேரி ஓகே
ஆ என் பேர்ல கிஃப்ட் வாங்கி குடுத்துரு செரியா
ம் ஜ
ஒனக்க என்ன நீ ஒரு கிஃப்ட் வாங்
ஆ எனக்குலா இல்ல அவா ப்ரே டைம்ல சொல்ற
ஆ செரி அது ஒஸ்டோ
ம்
நா குடுக்க சொன்னன்னனு சொல்லி குடுத்துரு சரியா கடைக்கி போயிட்டு சொல்லு நா கிஃப்ட் நா சொல்ற நீ பாட்டுக்கு கண்டத எத வாங்கி குடுத்துறாத
ஆ
எது நல்லதா எதாது ஒகேட்டா வாங்க சொ
செரி நா சொல்றத கேலு ஃபஸ்ட்டு
சொல்லு
வளையல் வந்து எத்ன
ஓ பிரெண்ட அங்கேயே இருக்கன் சொன்னாங்க தூக்கி போட்டு
அதுகப் அதுல நா என்ன பண்ணிட்டு இருக்க டேய் நேத்து இன்னக்கு ஃபுள்ளா என்ன பண்ணேன்னு சொல்லிட் இருந்தல அதுல என்ன சொல்லுட்டுருந்தா ஆ
ஆ வாழ்த்துக்கள் நம்புல சொல்லு
அது எப்டி இருக்கோ நா சொன்னாலா எப்டி ஞாபக இருக்கோ
யா அவ்லோட சொல்றா
ஆ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆ விக்கி காலைல எந்திரிச்சா இவ எழுந்திருச்சிக்கு அப்பரோ சாப்ட்டோ ம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வாய்ட்டு தந்தாங்க பொங்கல் வச்சிருந்தாங்க பொங்கல் சாப்ட்டு நாலு இட்லி கடயில வாயிட்டு வந்தாங்க எனகு பொங்கல் புடிக்குமே சேமியா தான புடிக்காது
பொங்கல் புடிக்
எனக் பொங்கல் ரொம்ப புடிக்கு
வீண்டு இப்டி பண்ற அன்னைக்கு வீட்டுல இருக்கும் போது பிடிக்காதுன் சொன்ன நீ அதனால கொஞ்சோ கொஞ்சோ தா சாப்ட்ட பொங்கலு அன்னிக்கு இட்லி பொங்கல் அன்னிக்கு இட்லி பொங்கல் தா இருந்துச்சு வீட்ல
பொங்கல் நா சாப்ட்ருப்ப இல்ல இல்ல பொங்கல் கட் கடையில வாங்கனால புடிக்காது எங்க பாட்டியும் எங்க ஸ்கூல்ல செஞ்ச பொங்கல் போட்டது எனக்கு புடிக்கும்
திமுறு தான ஒனக்லாம் கொழுப்பு தான ஒனக்கலாம்
என்க பாட்டி உப்மாவும் க ஸ்கூல்ல ஹாஸ்டல் உப்மா போட்டுதா எனக்கு புடிக்கும்
மதங்க செஞ்சா ஒனக்கு புடிக்காது
ஆ நீ சய்யி ஆனா அது உப்மாவா இருக்குமானு பாத்துட்டு நா சொல்ற உப்மாவானு
இல்ல புரியல
நீ அழகா சமைப்ப அழுமையா சமைப்பது சொல்ற
இப்ப நா பொங்கல் உப்மா செஞ்சா புடிக்குமா புடிக்காதா
புடிக்குமா புடிக்காத விட நாஸ் கண்டிப்பா சாப்புடுவ
புடிக்குமா புடிக்காதா
ஏ நீ செஞ்சுதா செஞ்சுதராமே புடிக்குமா புடிக்காதான் கே
கேப்ப நா கேக்கறு முனா நீ சொல்லணு அது கன்றாவியா இருக்காலு நீ சாப்புண்ணு ஒனக் புடிக்குதுன்தா சொல்ணு ஒனக் அது புடிச்சதாதா இருக்கனு செரியா
செ
ஹ
ம் ம் அ ஆ எங்க ஸ்டாப் பண்ண
பொங்கல் வாங்கி வச்சிர்ந்தாங்க சாப்ட்டீங்க
அவ்ங்க வேற வாங்கி வஸ்ருவா பொங்கல் செஞ்சு வச்சிர்ந்தாங்க
ஆ பொங்கல் வாங்கி ச்சாங்கன்தா சொன்ன பஸ்ட்டு வாங்குனாங்கன்தாஸ் இட்லீனு சொல்லவே இல்ல பொங்கல் மட்டுதா வாய்ல வந்துச்சு
இந்த ஃபோன் நம்போ பேஸ்ரோல அது ஃபுல்லா ரெக்காடாகு செரியா எவிடன் ஸோட எடுத்துகாட்டுவ
ஆ காட்டு
நாலு போ ச்சி பொங்கல் செஞ்சு வச்சிர்ந்தாங்க அது இல்லாம சட் இட்லி வாங்கி வச்சிர்ந்தாங்கன்ன பொங்கல் செஞ்சிர்ந்தாங்க சாப் ட்டு நாலு இட்லி வாங்கி வச்சிர்ந்தாங்க அதையு சாப்ட்டோ சாப்ட்டதுக்கப் புறோ மேல இருக்ற கபோட்லா இருக்கு புக்ஸெல்லா எடுத்து கீழ வச்சுட்டு அதல்லா பேக் பண்ணிட்டு பேகுலா மேல இருக்ற செல்ப் ட்ராக்லது அதல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு பேகு கொஞ்சோ கிழிஞ்சிருந்தத அத போய் தச்ட்டு சப் பல் தச்சுட்டு ஒரு ரெண்டு சப்பல் பிஞ்சிருந்தது அத போய் தச்ட்டு அதுக்கப் புறோ பிளட் டெஸ்ட் குடுக்க போய்ட்டு
ம்ம
உள்ள பிளட் குடுக்குதப்பதா கால் பண்ணிர்ந்த ஒன்ட்ட பேஸ்ட்டே அதுக்கப்புறோ பிளட் டொல் டொல்த்து அதா சி பிளட் டெஸ்ட்டுக்கு பிளட்டு குடுத்துட்டு வீட்டுக் வந்த கொஞ்ச நாளா சென்னதுக்கப்புறோ பா அங்க மெடிக்கல்ல இர்ந்து கால் பண்ணி
என்ன
ஆ் வேல் அங்க கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க மூன் நாளுதாட்டி டெஸ் பண்ணோ உங்ளுக்கூ நெகட்டிவ்தா வந்தது அப்டின்னாங்க ஆ ஆமா ஓ நெகட்டிவ்தா வந்தது சின்ன வய்ஸ் ஓ பாசிட்வ்ன்தா டெஸ்ட் பண்ணோ ஆனா இப்ப ரீசன்ட்டா டூ மந்த்ஸு அதுதெர்ல ரீசென்ட்டா மூனு தாட்டி டெஸ்ட் எடுத்தோ மூனு டெஸ்ட்டு ஆமா மூணு தாட்டி அபாரோ சேர் நா இது கட் பண்ட்டு கால் பண்ணு ஹலோ கட் பண்ட்டு கால் பண்ணு
சேரி டாட்டா
ஆ டாட்டா வெக்கறே